ஆ
ஆ அதாண்டா அவுளோ திட்டுனோ திட்டி எது அதிகமா திட்டல ஏதோ ஒரு சப்ஜெக்ட்தா அதிகமாருக்கு
ஓகே
அதுக்குன்னு இப்படியா அவ்ளோ அப்டி இப்டின்னு கேக்கும் பாரு எனக்கா ஓ நம்ப அதிகமா தூ தப்பா அப்டி இப்டின்னு தோணு ஆனா வந்து நா ஒரு ரெக்கார்டு வச்சிருந்த இப்ப ஒரு கிளாஸ் லயே அம்பத்தி அம்பத்தி ஏழு பேர்ரா ஒரு கிளாஸ்ல அதுல எட்டு பேர் தா பாஸு ஒரு சப்ஜெக்ட்ல அதுல ஒருத்தன் நானு எப்டி இருக்கு அதுல முக்காவாசி கேர்ள்ஸு
சேர் அந்த பொண்ணு பாஸ் ஆயிடுச்சா அதுல
ஆ அது தெர்லடா அது எனக்கு தெர்ல சரியா ஞாபக இல்ல ஆனா பாஸ் தா நெனைக்கிற அதுவு படிக்குந்தா ஆனா அதுக்கு நா லெவல்த்தோ டுவெல்த்துலையோ உக்காந்து நா அக்கவுண்ட் சொல்லி குடுத்துருந்த
அதுக்கா
ஆ ஆ
இப்போ என்ன பண்றாங்க அவுங்க
பி காம்
பி காம் முடிச்சிட்டாங்கல்ல
ஆ எம் காம் ஆஹ எம் பி ஏ போடப் போவுதுன்னு நெனைக்கிற எம் காமா எம் பி ஏவா தெர்ல அவுங்க தம்பி சொல்லி நா கேட்டேன்டா என்னடா போடப் போவுதுன்னு கேட்ட ஆ எம் காமா இல்ல எப்ப சொன்னா எனக்கு தெர்ல சரியா அதுவு மெட்ராஸ் யுனிவர்சிட்டினா மெட்ராஸ் யுனிவர்சிட்டினா வந்து காலேஜ்ல போட மாட்டோ போல அந்த மெட்ராஸ் யுனிவர்சிட்டி கீழ வந்து மெயின் காலேஜ்க்கு போறோ போல அந்த காலேஜ்ல போய் எக்ஸாம் எழுதிக்கலா போல எக்ஸாம் மட்டு
ஆ
ஆ அந்த காலேஜ் டிகிரிதா எப்டின்னு தெரில அவுங்க தான ஜெயா காலேஜ் தெரியுமா பட்டாபிராமா நியூஸ்சேரிலையோ பட்டாபிராம்லயோ இருக்கு அந்த ஜெயா காலேஜ்
ஆ
ம்ஹு அந்த காலேஜ் படிச்சாங்க
இவுங்க எந்த காலேஜு அந்
என்ன பேரு அவர் வந்து ஸ்ரீராம்
ஓ
ம் ஹு
சேரி சேரி
ம் மொத்த பேருமே ஏஞ்சல்ஸ் ஸ்கூல்ல தாண்டா அவ அவனு பி காம் பின்ன நீ எதோ எனக் தெர்ல பி காம் சி ஏன்னு நெனைக்கிற அவ
ஆ
ம் மூணு பேருமே நாலு பேருமே ஒரு இப்ப எங்கூட ஒருத்த வரான்ல காலேஜு போறத்துக்கு காத்து இல்லாம தினேஷ் மட்டு அவன் நானி ஏ சித்தப்பா அப்புற வந்து அந்த பொண்ணு நாலு பேருமே ஒரே ஸ்கூலு ஒரே கிளாஸ் வேற செம்பேத்கன் இந்த நாலு பேருமே ஒரே கிளாஸ் இன்னொருத்த வந்து எங்கூர்ல காலனிலேருந்து ஒருத்த வருவா
டெ டெய்லியு ஒன்னா போவீங்களா இல்ல எப்டி தனித்தனியா தானா
பஸ்ஸூ ஆமா ஒரே பஸ்லதா போவோ கவர்மெண்ட் பஸ் தானே மொத்த பேரு அ ஒருவாட்டி முன்னாடி கவர்மெண்ட் பஸ்ல ஒரு ஒரு வாட்டி முன்னாடி போய்டு இல்ல ஒரு ஒரு வாட்டி முன்னாடி போவோ அந்த மாரி முன்ன பின்ன போவோம் எல்லா ஒரே பஸ்லே போவோ அந்த மாரி ம் அஞ்சு பேருமே சிறுவட்ல இருந்து எங்க ஊர்ல இருந்து ஒரு அஞ்சு பேரு வரு ஆ ஒரு வய இந்த வயசு சொல்ற எங்க ஜன் இது ஊர்ல சொல்ற எங்க கிளாஸ்சு எங்க கிளாஸ் அது இல்லாம இன்னு கூட இருக்காங்க அதே எப்பர் டா ம் ஆ ஆ ஆ நல்லா இருந்துச்சிடா ஸ்கூல் லைப்ல
பட் ஆனா எனக்கு மிஸ் பண்ற மாரியே தெரில ஸ்கூல் லைஃப்லா ஏன்னே தெர்ல
ம்
ஐ மீன் எனக்கு அதுல இருந்து தப்பிச்சு வந்துட்டோமே அப்டின் தா இருக்கு
அது அப்ப தா தோணு ஆனா என்கு அப்படிதா இருந்துச்சு ஆனா அதுக்கப்றோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்கூல்ல
எனக்கு ஆனா டென்த் வரைக்கு எனக்கு ஓகேவா இருந்துச்சு
ம் ம்
லெவல்த்து லெவல்த் ஆனா நா நல்லாவே இல்லன் சொல்ல மாட்ட சம்மையா இருந்துச்சு லெவல்த் எல்லா சூப் பரா போச்சு எனக்கு
ம்
ஏன்னா எங்களுக்குன் குட்டியோன்ட்டு கிளாஸ் இருக்குமா பதிமூணு பேருன் சொல்டு ஒரு குட்டி கிளாஸ்சு அதுக் முன்னாடி ஸ்டாப் ரூமா இருந்தது அத வந்து ஒரு கிளாஸ் ரூமா மாத்தி எங்களுக்கு குடுத்துட்டாங்க
ம்
அது ரொம்ப அழகா குட்டியோன்டு இருக்கு அதுல வந்து இந்த பக்கோ ஒரு நாலு பெஞ்சு அந்த பக்க ஒரு மூணு பெஞ்சு தா போட் டுருப்போ
ம்
ஆ எல்லா கேல்ஸ் எல்லா உட்காந்துட்டு சைடுல ஃபுல்லா கேப் இருக்கு
ஆ
இந்த பக்கோ வந்து கபோடு வச்சிரு ப்பாங்க அந்த சைட் பெஞ்சுக்கு பெஞ்சுக்கு அந்த கபோர்டுக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கு அதுல வந்து ஒரு ஒரு நாலஞ்சு பேர் உட்கார்ற மாரி
ஓகே
ஆ அதுக்குள்ள உட்காந்து போ நாங்க நாங்க எல்லா கேர்ள்சுமே
ஆ
மேம் யாருமே இல்லன்னா அதுக்குள்ள உட்காந்துப்போ உட்காந்துட்டு கத பேசறது சாப்பறது திடீர் மேம் அங்க நடத்திட்டு இருக்கும் போது இதுக்கு நடுவுல உட்காந்து சாப்பறது அந்த மாரி லெவல்த்து போச்சு
ம் ம்
ஆனால் டுவெல்த்துல போய் அ கஷ்டப்பட்டோ பாரு அப்டி கஷ்டப்பட்டோ நாங்க
ஆ
டுவெல்த்தில போய் நாங்க என்ன தெர்மா மனச தேத்திகிட்டோ ஆ உன்னு ஆறு மாஸ் தா இருக்கு இன்னு மூணு மாச தா இருக்கு
ஆ ம் ம்
தீரு உன்னு கொஞ்ச நாள் தா இருக்கு கொஞ்ச நாள் தா இருக்கு கொஞ்ச நாள் இருக்குன்டு
ம்
ஒரு ஒரு நாளுமே சொல்லுவோ இன்னு இதோ இவ்ளோ நாள் தா இருக்கு இவ்ளோ நாள் தா இருக்கு அப்டின்ட்டு
ம் வெயிட் வரன நாக் ஆ இப்ப வர்ரனா நாக்க இப்டி உள்ள மடிச்சேனா
மார்கரா
நாக்கு இல்ல நாக்கு
ஓகே
அத நா இப்டி உள்ள மடிச்சனே
ஆ
அப்டியே வந்து எச்ச ஏ வாயில இருந்து மேல பல்லுல அப்டியே மேல ஊத்தி விழுந்துச்சி
அய்யயோ
ஆ எஸ் மைன்ஸ் என்னடா திடீர்ன்னு இங்க எங்க இருந்துடா வருதுன்னு பாத்தா ஏ வாய்ஸ்
ஆ எங்களுக்குல்லா காலாங்காத்தால டுவெல்தலல்லா
ஆ
எடுத்த ஒன்னே ஃபிசிக்ஸ் பீரியட் தா வரு பாவோ தெரியுமா ஏன்னா கிளாஸ் மிஸ் வந்து ஃபிசிக்ஸ் மேம்மு
ம்
எடுத்த ஒன்னே பிசிக்ஸ் பீரியட் பெல் அடிச்ச ஒன்னே பிரேயர் பெல் முடிஞ்சி அடிச்ச ஒன்னே
ம்
அவளதா எழுந்து எல்லாரையு ஒருத்த ஒருத்தவங்களா கேள்வி கேக்க ஆரம்மிச்சிரு
ஆ
ஆ ஏஞ்சி சொல்லு நேத்து என்ன ஹோம் ஒர்க் குடுத்தே ஆ எந்திரி ஏந்திரி அப்டின்னு
ம் ம்
அது குடுக்குறது எல்லாமே பக்கம் பக்கமா தா குடுக்கு சின்ன சின்ன தால்லா ஒண்ணு குடுக்காது
ஆ
ஒரு ஸ்பேஜ் இங்க ஸ்டார்ட் ஆவுதுன்னா பின்னாடி திருப்புனா ஒரு டீட்டெயில் முடியிற மாரி இது ஃபுல்லா ஒரு டிட்டெயில் படிச்சிட்டு வா அப்டின்னு சொல்லு ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா